ஆ கேக் ஆ ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு திருப்பி கரெக் ஆ ஓகே ஓகே
அது அப்டியே காபி பண்ணி போட்டுக்கலா இல்ல
ஆ காபி பண்ணி வச்சே பட்டு காப் ஓகே ஓகே பண்ணுங்க இது வந்து வேற போனு நா மெசேஜ் பண்ணது வேற போனு நா பண்றதுல வேற போனு அதனால பாத்து போட்டுற மாதிரி இருந்துச்சு ஓகே ஆஹ் இல்ல முன்னாடி முன்னாடி பேசன போன்ல வந்து வே ற அத ஃபர்ஸ்ட் டைம் போடும்பது காப்பி பண்ணி இருக்கணு அதா அ பேசு சொல்லுங்க சொல்லுங்க எதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அது
என்ன சொல்யிருந்தே மறந்துட்டே ஆமா
ஆ கொஞ்ச வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ
ஆஹ் கேக்குதா இப்போ
ஆஹ் இப்படியே வச்சுட்டு பேசுங்க ஆஹ் தூரமா வைக்கிறீங்க போல இப்போ ஆஹ் போயிருக்கே ப்ரோ இன்டர்நேஷனல் செண்ட் ஆஃப் பண்றதுக்கெல்லா போனது இல்ல பட் வந்து ரீசான்டா அ நானே போயிருக்கே ஏனா வந்து இப்ப நா காலேஜ் போற ரூட் பக்கத்துல தா ஏர்போர்ட் எங்களுக்கு இருக்கு இன்டர்நேஷஸ்
இன்டர்நேஷனல்னா வெளிய அப்ராடு போயிருக்கீங்களா இ இந்தியாக்குள்ள போ வா
இல்ல இல்ல நா பிளைட்ல எல்லா போனது இல்ல ப்ரோ ஏர்போர்ட்டுக்கு தா போனே அவ்ளோதா
எதுக்கு
சும்மா போய் பாத்தே ப்ரோ
செரி செரி நீங்க தா ஏர்போர்ட்டுக்கெல்லா போயிருக்கீங்களன்னா செரி எதோ ட்ரேவல்ல எதோ ட்ரேவெல் பண்ணிருப்பீங்ளோ இன்
ட்ரேவல்னா நம்ம பெரிய ட்ரேவல்லா இன்னு பண்ல பண்ணலா பியூச்சர்ல எது வேனா கண்டிப்பா
கே கே ஹே நா எனக் வந்து நதா நா காலேஜு முடிச்ட்டு வேலைக்கு போறே இல்லையா அந்த டைம் குள்ள அப்ப அந்த டைம் கூட அம்ம பஸ்லத போன இந்த பெரிய டட்ராவல்ஸ் இருக்கு இல்யா பேங் சோ அங்கிருந்துதா பஸ் ட்ல போயிட்டு வந்த சோ எப்போனா அ தாத்தா வந்து அவரு எறந்துட்டாரு அது ஒரு டூ இயர்ஸ்கு அப்றமா வேலைல இருந்து நா மும்பைல இருந்த அவுங்க எல்லாமே ஃபேம்லி எம்மா இங்க தமிழ்நாட்ல இந்த கிருஷ்ணகிரி பக்கத்ல இருப்பாங்க
ம்
சோ அப்போ வந்து அது நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு நம்புளுக்கு தெரிஞ்சிது பட் கால்ல வந்து அவுங்க அதா அந்த சட் டங்கள்லா நடக்கு இல்யா ஆ அதுனால நம்ம பஸ்ல ஏற்னா ஆ பஸ்ஸுல ஏற்னா எனக் ஏய்ட்டின்ஹவர்ஸ் ட்ராவெல்லு பதனெட்டு மண் நேரோ மோ ஆல்மோஸ்ட் ட்வன் டி ட்வன்ட்டி டூ அவர்ஸ் ஆயிரு ட்ராஃபிக் இருந்தா இல்ல அவுங்க த அங்கங்க ஸ்டா நில் நிலுத் தி ஓட்னா அ அப்டி ஆயிடு ஸோ அதனால என்ன பண்ண ஃபஸ் டைம் அப்பதா பாஸ் புட் எல்லா இருந்ச்சி ஏன்னா நம்ப வேலைக்கு அப்ளே பண்றப்போ பா பாங்க அதல்லா இருந்தனல்ல அந்த ஃபஸ்ட் டைம் எங்க ரூம் ஒருத்த ரூம்ல இருந்த ஒரு ருது ஃப்ரெண்டு வந்து சொல்லி அப்ளே பண்ணி டிக்கெட்டு புக் பண்ணி போனே ஆனா ஃபஸ்ட்டுசு அதுக்கு டிக்கெட்டு கிட்டத்திட்டு எட்டாயிர்வா ஆச்சு எனுக்கு ஏன்னா கடசி ஆட் அது வந்து ஒரு நாலு வர்ஷ்த்துக்கு முன்னாடி
நாலு நாலு வர்ஷ முன்னாடியே தேட்டி கேவா ஆ எய்ட் கேவா இப்ப வந்து
து நால்ரு பா அஞ்சுர்பா தா டிக்கெட்டு ஆமா அதுவு இல்லாம கடசி அது வந்து நம்ப வந் இது ஒரு ஃபிளைட் நம்ப புக் பண்றோன்னா மினிமம் வந்து எய்ட் டூ டென் அ ஒன் அவர்க்கு ஒன் டேக்கு முன்னாடி நம்ம ப்ரியரா புக் பண்ணி ன்னா அது ரா ரக்துவே இருக்கு பட் ஆனா லாஸ்ட் அந்த பறக்கதுக்கு ரெடியா இருக்கோ இல்லயா ஃப்ளை பண்றதுக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒன் அவர் டூ ஹவர்ஸ் ஃபுல்லா ரேட் அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிரிஃபர் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா போடிங் ஆயிருக்கு ஆமா மிச்சம் இருக் டிக்கெட்ஸ் தா அதிக காஸ்ட் இருக்கு.
உம் உம் உம் இது வந்து உம் உம்
அங்க இருந்து அங்கந்து ங்க செக்கிங் ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்டி போறது என்ன ஆகும் உள்ளனு தெரியாது இதே பஸ் ஸ்டாண்ட்னா நம்மளுக்கு தெரியும் டக்குனு போய் பஸ் தேடி நம்பர்ல ஏறிடல ஃப்ளைட்னா எப்டி என் என்ன மாரின்றது தெரியாது இதில்லையா த்து அதனால உம் ஒக்காந்து என் சீனியர் அதா ரூம்ல இருந்தவர்கிட்ட கேட்டு எப்டி என்னாகும் என்ன பஸ்ட் நம்ம பண்ணனும் அப்டியே நா சொன்னதுக்கு பஸ்ட் பஸ்ட் முன்னாடி செக்கிங்கு முன்னாடி போய்டணும் அவங்க ஒன் அவர் போடிங் சொல்லிருந்தாங்க. அந்த ஒன் அவருக்கு முன்னாடி ஆப் அன் அவர் ஒன் அவர்க்கு முன்னாடி அங்க இருந்து இருந்துடு ட்டாரு ஸோ அதனால நா பஸ்ட்டே போயிட்டே ஏன்னா நம்ம டி அங்க வந்து செக் இன் ஒன் அவருன்னா ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மட்டுமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறுநூறு எழுநூறு பேர் இருப்பாங்க. எல்லாரு செக் இன் பண்ணிட்டு அது ஒன் ஒரு லெவல் இருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டு லெவல் இருக் வா பெலட்டு வரிக்கும் நம்பள ரிமூ பண்ணிட்டு எல்லாத்யு போட்டு அதுக்கப்ப திருப்பியும் வந்து அந்த ப் உள்ள பஸ் இருக்குல்ல அ அந்த பஸ்ல ஏத்தி ஒன்னொன்னா போய் அந் த ஒவ்வொரு இதுலியும் ஏத்துவாங்க நம்ம இதுவரியும் அதான் ஃபர்ஸ்ட் டைமு அப்ப பஸ்ல போறோம் அவுங்க எப்டி போய்ட்டேன் கரெக்டா போய் செக்கிங் அந்த பேகு லக்கேஜி செக்கினு இருக்குல்லயா அந்த டேக் போடுவாங்கல்ல டேகு அது அது ஃபர்ஸ்டு பண்ணிருவோம் வெளிய பண்ணி ருவோம் அதுக்கப்புறோ உள்ள போயி ஒண்ணுன்னா வெயிட் பண்ணிட்டு அவுங்க கூப்டுவாங்க எந்த ஃப்ளைட்டுக்கு எப்போ போடிங் ஆகுது அப்புடின்றப்போ நம்புளுக்கு செக்கின் கூப்டுவாங்க அப்பதான் வந் து ஒன்னொன்னா தூக்கிட்டு போவோம் அவன் தூக்கிட்டு போறப்போ அது இருக்க கூட இது இருக்க கூடாது ரிமூவ் பண்ண சொல்லிர்வான்க கடசில நம்ம எத்தன வெயிட்டு இருக்கோ இந்த இத எடுத்துட்டு போக் கூடாது பவர் பேங்க்லாம் எடுத்துட்டு போக்கூடாது அதல்லா இருக்யில்லையா
இந்த வெயிடக்கெல்லா காஸ்ட் இருக்கா ப்ரோ அந்த நெறைய பேரு சொல்லுவாங்க அந்த வெயிடா வெயிட் அதிகமாருந்தா காஸ்ட் கட்ணும்
புக் பண்றீங்ன்னா அந்த லிமிட் இருக்கும் ஒரு ஆளுக் க்கு வந்து ஃப்லைங் பண்றப்போ டென் கேஜி டு ஃபிப்டீன் டுவண்டி கேஜி வரக்கும் அப் டூ எடுத்துகுக்கலா அந்த டொண்டி கேஜிக்கு மேல எதுந்தாலும் செரி மோஸ்ட்லி வந்து எல்ட்ரானிக்ஸ் ஐடம் இருக்க கூடாது மல்தா மத்த ஐட்டம் வந்து எல்லான் சேத்தி எதோ மசாலா அவுங்க ட்ரிப் போறாங்க இந்த மாரி எதோன்னு இருக்கும் இல்லியா பொருள்கள்
எல எலக்ட்ரானிக் ஐட்டம்னா ப்ப பவர் பேங்க் கூட வாங்கிடுவாங்களா
ஆமா அதல்லாம் எடுத்துட்டு போக கூடாது பவர் பேங்க்கு பெல்ட்டு அஹ் ஏன்னா பவர் பேங்க் எல்லாம் கொஞ்சோ ஒரு இது இருக்குல்ல இஷ்யூஸ் இருக்குல்ல அதனால எடுதுட்டு போக கூடாது சோ எதெது எ ம்ப கூடாதுன்ற அவ்ங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அத நம்ப பாக்கணும் நம்ம எப்பமே வந்து எது பு பஸ் து புக் பண்ணாலும் சரி அது இன்ஸ்ரக்ஷன் படிக்க மாட்டோம் எதுக்குமே படிக்க மாட்டோம் அங்க போய் அவன் எதா சொல்லி தெரிஞ்சாதான் நம்ம பண போ
ஆமா அவன் சொல்லிதான் நம்மளுக்கே தெரியும் சொல்ல போனா எனக் கூட தெரியாது நீங்க
என்னோட ஃப்லஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எல்லாம் ரொம்போ ரொம்ப போச்சு ஆஹ் ஃபர்ஸ்ட்டு அத யோசிச்சு கரெக்டா நா முன்னாடி போய்ட்டோ எனக்கு வந்து ஃப்ளைட் போடிங் வந்து பத்து மணிக்கு நான் ஒரு ஏ ஏழு ஏழ்றைக்கல்லா போய்ட்டே நம்ம எப்பவுமே வந்து ஒரு காஷியஸ் ரொம்ப பா கவனமா இருக்க ஆலு ஏ ஒரு தப்பு பொ ஏற்கனே பண்ணிருப்போ திருப்பி பண்ணிருக் கூடாதுன்றனால அந்த தப்ப கரெக்டா செய்வோ சோ அதுனால கரெக்டா போயிட் ட்டே
எப்பிடி ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் எப்டி இருந்தது எக்ஸ்பிரியன்ஸ்
ஆஹ் அதுல்லால ப ஆமா ஃபஸ்ட்டுமே எல்லாருக்கு அப் அப்டிதான இருக்கு என்ன நடக்கு எப்டி திருக்கு ஃபஸ்ட் அந்த பஸ்ல அந்த பஸ்ல நானு பெருசா லக்கேஜ் எடுத்துட் போல ஏன்னா நா வந்து வெறும் எப்பவுமே வந்து ந எந்த
வாய்ஸ் லைட்டா அஹ் ஓகே ஓகே கேக்குது கேக்குது ஆஹ் சொல்லுங்க
பேக் பண்ணி அனுப்புவாங்க ஃபுல்லா நா அது எல்லாதி ரிமூவ் பண்ணிடுவே போறத்துக்குள்ள இவளள்ளா தூக்கிட் நம்ப போ அ தூக்கிட்டு போக முடியுமா ரொ ரொம்ப ரே லாங்கா போறதான்ந்தா அதுனால கொஞ்சோ அங்கே அ சின்ன நம்ப காலேஜ் பேக் இருக் இல்யா அந்த பேக்ல மட்டு லேப் மட்டு எடுத்துக்குட் டே மிச்சோ லேப் எடுத்துக்ல லேப்பு எடுத்துட் போன அது ஒரு இது ஆகோன்னு லேப்பு விட்டுட்டு ஓர் நாலஞ்சு துணி அது மட்டு எடுத்துட்டு பாஸ்போர்ட் எடுத்து கெள்ம்பிட்டே
எப்டி ஒ உடம்புல எதனா இஷு ஆயிச் ட அவங்ளுக்கு பிளை பண்ணும்போது
இல்லல்லை அந்த மாரி எந்த இஷ்யூ ஆ எனக்கு ஆகுல இல்லல்ல எந்த இஷ்யூ ஆகுல ஆனா உள்ள போயிட்டே பஸ் ஏறி பஸ்சுகுள்ள அப்ப நா போனப்புறோ அங்கந்து அப்மா போயி நம்மொ ஒன் பை யன்ன ஒ போர்டிங் பண்ணுவாங்க ஃப்ளைட்ல நம்ளுக் பேசன்ஜர் சீட் நம்ம சீட்டு இருக்குல்ல நம்ம சீட்லந்து ந்தா சீட்டுக்கு தகுந்த மாரீஸ் அந்த சீட்ல போய் ஒக்காந்துருவோ ஒக்காந்துட்டா எல்லா ஓகே பட் நம்ளுக்கு வந்து இதுவரைக்கும் வரிக்கு நம்ப வந் து ஆ ட்ராவல் பண்ணது இல்ல ஃப்ளைட்ல ரெஸ்ட் ரூம் எப்டி இருக்குன் தெரியாது அத எப்டி யூஸ் பண்றதுன் தெரியாது திர் கரெட்டா நம்ம ரெக்லரா வந்தூ ஆ ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லா இங்க இருக்க மாரி ஃப்ளைட்ல இருக் காது அத யூஸ் பன்ற விதமு ஃப்ளைட்ல டிஃப்ரண்டு பட் நம் இது வரிக்கு நம்போ வந்து சாத் அட்லீஸ்துக்கான வீடியோ தான இருக்கா வீ ன் தெரியாது இப்ப ந அதல்லாம் பார்த்ததும் இல்ல சடனா அங்க பிளைட் வேறி நான் பிளைிங்ல இருக்கே அவங்க போர்டங் அந்த ஒண்ணுன்னா சொல்லுவாங்கல்ல அது அந்த இதுல போயிட்டு பிளைட் பண்ணிரோம் ஒரு டிராவல் வந்து ஒரு ஹாப் ஆ அவவர் மேல ஆயிடுச்சு அதுக்குள்ள சிட்டி விட்டு வெளியே வந்துட்டே ஆ ந நான் பைய் இருந்த சிட்டியை விட்டு வெளிய வந்துட்டு சரி நடுல வந்து ரெஸ்ட்ரூம் லாம்னு எழுகுறே ரெஷ்ட் போலா எல்னா ரெஷ்ட் போய் எப்படி அ ங்க இருக்கோ எத இருக்கும்ன்னு தெரியாது வேரல்ல நம்ம பஸ் மாரி இல்ல வேற எதுன்னுன்னா எங்கேய நிருத்துவாங்க நம்ம வீட் போலா ரெஸ்ட்ரூம் வந்து அது எங்க இருக்குன்னு தெரியாது ஃபஸ்ட்டு அது எப்படி யூஸ் பண்ற தெரியாது ஒரு டிஃப்ரெண்ட் ஏன்னா ஒரு டக்குன்னு அந்த டைத்துல ஒரு சுச்சுவேஷன் அது நானு நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோ ஸ்கூல் காலேஜ் லலா ரெஸ்ட்ரூம் வந்தாலு அடக்கிடுவா ஞாபகருக் கா எல்லா பசங்க பண்ணுவாங்க இந்த மாரி அவ்ளவுதா அதே அதே ரூல் தா அதே ரூல் ஆமா யாரு கிட்ட கேக்குறது என்ன கேக்குறது எல்லா இரு என எனக்கு ஏ பேச என் சீட்டுக்கு பக்கத்துல இருந்த எல்லாமே வந்து ரொம்ப என்ன காலேஜ் பசங்க அந்த மாரிதா பெரியாத இருந்தா கூட ஓரளவுக்கு சரி கொஞ்ச கேட்டுரலா வெக்கத்து விட்டு சரி அதுவு பேசஞ்சர் அந்த இந்த இது வருவாங்கல்ல போய் அந்த
என்ன பசங்களா ஆஹ் அவங்கள ஆமாம்மா ஆ
அஹ் அவங்க வீட்டு கேக்குறது அவங்களு ரொம்ப ஆமா ஏர்ஹோஸ்டர்ஸு ரொம்ப இதா இருப்பாங்க அவங்ககிட்ட வெக்கத்த விட்டு கேக்குது ஆமா ரொம்ப அழகாவு இருப்பாங்க அதுக்கிட்ட கேக்கறதுக்குதா கொஞ்சம் கூச்சமா இருக்குல்ல ஆமா ரொம்ப கேவலமாகு நினைச்சிட்டா என்ன பண்ண ஐயோ அப்டின்றதுனால சரி நம்ம என்ன பண்ணுவோ அடைக்கிறவ அவ்ள தா அடக்கிட்டோ ஏன்னா பிளைங் அவர்ஸ் வந்து வெறு ஒன்ற மணி நேரம் தா பிளை அவர்ஸ் அதெல்லா நம்ம அடக்கிடலா நாலா மூணு அடக்கிருக்கே கஷ்டத்த விட்டு நம்ம ஸ்கூல்ல எல்லா ஆஹ் ஸ்கூல்ல எல்லா வயிறு கலக்குள்ள சில பசங்களுக்குல்லா அப்டி க அப்டி அத வந் சொல்ல கூட மாட்டாங்க ஆனா க்ளாஸ் பெல்லு அடிச் உள்ள ஓடிடுவாங்க
ஆமா அந்த ரீசஸ் வர வர நானும் நெறையா தடவ
ஆமா நா நா வந்து சரியா அது வந்து தூங்கவு முடியாது டைம்ல வந்து அடக்கிட்டு தூங்க முடியாது இது பண்ண முடியாது நம்ளு ப்ரஷர் தாங்கிட்டு ஆ அப்போ மொபைல் இருக்கும் அங்க வந்து அங்கேயு வந்து அ வீட்ல வந்து மூடி
ஹலோ பீ தா
ஆமா அது வந்து அது பக்கந்து பாத்துட்டு து ஓட்டட்டே எப்டியோ நீயு வந் வெளிய வந்தவுடனே கரெக்டா பன்னண்ட்டு
நீங்க சொல்றீங்க ஆனா மோஸ்ட்லி நெறைய பேர் பன்ற ஸ்டாடிங்ல ஃபர்ஸ்டு ப்ளைட் போனவங்ளுக்கு வந்து ஒடம்புல வந்து ஒடம்பு சுகரிங்கா வருது இல்லனா தலவலி வருது இல்ல அதா வாமிட் வர்ற மாரி இருகற்து அந்த மாரி ம் ஒகே அது எப்டி ப்ரோ உள்ள நம்மளுக்கு பஸ் சின்னதா இருக்குமா ஓரளவு பெருசா இருக்குமா இடிகிற மாரி இருக்
ஆ கேகுது கேகுது
ஆ சொல்லுங்க கம்ஃபர்டபுள்ளா இருக்குமா ஒரளவு உம் சேரி ஓகே ப்ரோ டைம் முடுஞ்சுன்னு நெனக்றே ஆ செரிப்பங்க ஆ அ ஓகே கண்டிப்பா